ஹலோ
ஹலோ
ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஹாய் சிஸ்டர் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கு சிஸ்டர் சாப்ட்டாச்சா
ஆ இனிதா சிஸ்டர் நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்டாச்சு சிஸ்டர்
ம் என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல ஆப்பம் சிஸ்டர் ஒங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்
எங்க வீட்ல மார்னிங்க்கு தோச தா மதியத்துக்கு இனி தா செய்வாங்க
ஓகே ஓகே சிஸ்டர் ஃபேமிலி கூட டைம் என்ஜாய் பண்ணிட்ருக்கீங்களா
ஃபேமிலி கூட டைம் ஆமா இப்ப லீவ் இருக்கனால இங்யு ஃபேமிலி கூட தா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ருக்கே
ஆமாமாங் சிஸ் தெறைய நாள் லீவ்ல தான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியு காலேஜ் ஆஃபீஸ்லா போய்ட்டோம்ன்னா காலேல போயிறுவா
ஆ
சாங்காலந் தா வருவோ டைம் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ண முடியாது
ஆ ஆமாங் சிஸ்டர் நீங்க
நாங்களு அப்டிதா சிஸ்டர் நாங்களு இங்க ஃபேமிலி அப்பறோ வீட்ல ஊர்ல இருந்து பெரியமா அவுங்கல்லா வருவாங்க ஏன்னா இந்த டைம்ல தா வர முடியும்ல லீவு
எல்லாத்துக்கு லீவு ம்
அப்ப எல்லாரு வருவாங்க அப்பறோ எல்லாரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது வெளிய போறது வீட்லயே இருக்கறது அப்டிதாங் சிஸ்டர் உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது வந்தாங்ளா
எங்க ரிலேட்டிவ்ஸ் வரமாட்டாங்க நாங்க தா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோ அவுங்க எல்லா அந்த மாரி விவசாயம் அந்த மாரில்லா பண்ணிட்ருப் ப்பாங்க அதுனால அத விட்டுட்லா வர முடியாது அ அ அ
ஒர்க் பண்றோ லீவ் அப்டி சொல்லி போலா
போல ம் அதுனால நாங்க தா போவோ
ஓகே ஓகே சிஸ்டர் ஆமா எல்லா எல்லாச்சுவேஷ் நீ யோசிச்சு பாக்கணுல
ஆ ஆமா
நமக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுனா இப்பெல்லா நம்ம தா போகணு யாருமே இப்பல்லா எங்க ஃபேமிலியே வேண்டான்ட்ருக்காங்க எல்லா எதுனாலு இப்ப ஃபோன்லயே ஃபோன்லயே மெசேஜ் பண்ணிடுறது வீடியோ கால்ல பேசிக்கிறது நேர்ல பாத்து பேசுறதே கெடையாது
ஆ ஆமா அதுவே நேர்ல பாத்து பேசுறது மாரி நெனச்சுக்கிறாங்க
ஆமா இப்ப எல்லா அப்டி ஆகி போச்சு எல்லா ஃபாரின் ல்லா இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியு அடி அடிக்கடி வர முடியாதுன்னு சொல்லி வீடியோ கால் தா எல்லாரு
ம்
ஆனா இப்ப என்ன எல்லா நேர்ல பாத்து பேசுறது வெளிய போறது எல்லா கம்மிய ஆயிரு ச்ச ஃபஸ்ட்டு மாரி இல்ல
ஆமா ஃபஸ்ட்டு லா அடிக்கடிக்க ஒரு பஸ்சு புக் பண்ணி கோயிலு கொளங்கன்னு அங்க அங்க சுத்திட்டு இருப்போ இப்பலா எங்க
ப பஸ்சு புக் பண்ணாங்களா கோ ஒரு கோயிலுக்கு ட்ரிப் போடு இல்ல குலதெய்வ கோயிலுக்கு ட்ரிப்பு போடு இல்லனா வெளிய எங்கேயாச்சு போலா டூர் சுத்தி பாக்க வர மாரி ம் எல்லாரையு ஒரு பஸ்ல போட்டு அட ச்சே டான்ஸ் பாட்டுன்னு பாடிட்டு போயிட்டு ருந்தாங்க இப்ப எல்லா தனித்தனியாவே எல்லா போய்க்கிறது
போய்கிறாங்க கார் எடுத்தமா நாலு பேர் ஃபேமிலியா போனாங்களா
போனாங்களா அப்டின்னு அதையே அவுங்க ஃபேமிலின்னு நெனச்சு இருக்குறாங்க ஆனா ஃபஸ்ட்டு எல்லா எவ்ளோ பேரு நல்ல ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாங்க இப்ப எல்லா எல்லாமே தனித்தனியா இருந்துக்கிறாங்க
ம் ஆமாங்க சிஸ்டர்
அது ஃபேமிலியா அ அதையே அவுங்களுக்கு ஃபேமிலி அதுவே போதுன்னு நெனச்சிக்கிறாங்க
ம்
அது இப்ப எல்லா ரேட் எல்லா அதிகமான னால எல்லாரு யோசிக்கிறாங்க நாலு வெறு பேசாம போயட்டு வந்துற்லா அப்டின்னு சொல்லிட்டு இது பஸ் எல்லா புடிச்சோம்னா அதுக் துக்கு தனி காசு
ஆமா பெட்ரோல் காசு
அது இன்னு வேற ஏறிக்கிட்டே போகுது பெட்ரோல் காசு எப்ப முடிக்கு னு தெரில
இப்பவுமே
ஏறிருச்சு ம் ம் டிமாண்ட்ல இருக்கு எங்கேயோ போர் நடக்குது ஆனா நமக்கு இங்க பாதிக்கிது
ஆமா இனி அதல்ல ஃபியூச்சர்ல நமக்கு கெடைக்குமா ங்கறதே கஷ்டோ தா
செரி இல்லை இப்ப இனி எல்லா னை இனி எல்லா ஃபஸ்ட்டு மாரி ஆயிரு நெனை இருக்கிற எல்லா நடந்து போயிட்டு சைக்கிள்ல போயிட்டு வருவாங்க அந்த மாரிதா இப்ப எல்லாருமே மோஸ்ட்டு இப்ப எல்லா
அப்டி இருக்கு போது எல்லா சுறுசுறுப்பா இருந்தாங்க தா வேலைய தானே செஞ்சுகிட்டு ருந்தாங்க
ஆமா இப்ப எல்லா சின்ன கொழந்தைகளு போய் எதாவது எடுத்துட்டு வர சொன்னா போமா அப்டின்னு சொல்லிறாங்க வேலையே செய்யமாட்டறாங்க ஃபஸ்ட் ஆம்மா ஹேய் அலக்ஸா கிளீன் த ஃப்ளோர் அப்டின்னு சொன்னா அது எல்லா வேலையு பண்ணிருது
பண்ணுது ஆமா
ம்க்கும் ஃபர்ஸ்ட்டல்லா குட்டி கொழந்தைகள்லா வெளையாடிட்டே இருப்பாங்க வீடே கலகலன்னு இருக்கு
அதே மாரி தெருவுக்குள்ள எல்லாரு பக்கத்து தெரு நாலு தெரு தள்ளி எல்லா வந்து வெளையாடு வாங்க ஒரே எடத்துல இப்பெல்லா எல்லா ஒரே அவங்க அவங்க வீட்டுக் குள்ளா டி வி ஃபோனு தா
ஆ பக்கத்து வீட்டுக்காரங்களே சொந்தக்காரங்க மாரி நன ச்சிட்டு எல்லாரு அங்க அங்க போய் விளையாடுறது இங்க வந்து
ஆமா மொத்தமா நாலு தெரு அஞ்சு தெரு தள்ளி வந்து எல்லா சேந்து வெளையாடி கிரிக்கெட் வெளையாடுவாங்க அது இதுன்னு வெளையாடுவாங்க
சமைச்சு வெளையாடுறது அந்த மாரிலா வெளையாடிட்டு இரு இப்ப யாரு எங்க வராங்க எல்லா வீட் ட்டுகுள்ள ஒரு போனு
ஆ அ ஆமா அவங்கவுங்க போனு ஆ டீவி டிவி கூட கம்மி தா போன் தா இப்ப எல்லா எந்த கொழந்த ஃபோன் காட்டாம சாப்புடுது எதுவும் சாப்பட கூட மாட்டேங்கிது
ஐயோ ஆமாங் சிஸ்டர் ஃபோன் இல்லன்னா ஒன்னு வேண்டாங்குது பஸ்ஸுல்ல
யோ எங்க அக்கா பொண்ணு எங்க அக்கா பொண்ணு சாப்பட்றக்கு அவ்ளோ அடம்புடிப்பா நா ஃபோன ஸ்க்ரீன கொண்டு வந்து முன்னாடி வெச் சி அந்த கோக்கமெலன்ன போட்டு விட்டாதா ஒரு வாயாது உள்ள போகு
ஆமா இப்ப அது ச ஃபோனு காமுச்சு எவ்ளோ சாப்புட்றானே ஓ என்ன சா சாப்ட்றாங்கன்ற வரக்கிமே இப்பெல்லா யாருக்கு தெரியமாட்டிங்குது அவங்க பாட்டுக்கு குடுத்துட்டே இருந்தா சாப்புட்டு இருந்துக்கிறாங்க இது போன் ஃபர்ஸ்ட் எல்லா எல்லாரு எப்புடி போய் வெயில்ல வெளா இப்ப வெயில பாத்தா ஐயோ வெயிலான்ட்டு உள்ள வந்துக்கறாங்க
உள்ள வர்றாங்க ஆமா
வெயில்லயே இந்த சமைச்சு வெளையாடுறது குட்டி குட்டி சாமான வெச்சு ஒளிஞ்சு வெளையாடுறது கிர கிரிக்கெட் வெளையாடுறதுன்னு வெயில்லியே அப்பிடி வெளயாடுவாங்க இப்போ வெயிலு கிட் ட்டு ஆ வெயில பாத்தா உள்ள வந்து ஏசி போட்டு உக்காந்துக்கறாங்க
ம் இதலே ஏதோ அவங்களுக்கு எதிரி மாரி உள்ள வந்துற்றாங்க
ஆமா ஆமா ஃபஸ்ட் எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட யாருமே பேசுறதே கெடையாது
இப்ப பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது என்னைக்காது யாரது எங்காது பாத்துட்டு இந்த வீட்டுல தா இருக்கன் சொன்னா ஐயோ நீங்க இந்த வீ வீட்லயா இருக்கீங்க அ அப்டிங்கற மாரி
அப்படி ஆயி போயிருது எல்லா கதவ சாத்திட்டு உள்ளயே இருந்துக்கிறது வெளிய வரணு அப்பிடிங்கறதே கெடயாது அவங்களுக்கெல்லா அதெல்லா இந்த கிராம து சைட்லதா எல்லா நைட்டு வரைக்கு வெளிய உக்காந்துட்டு பாட்டிங்க எல்லா தாய வெளையாடுறது பல்லாங் வெளையாட்றது இந்த காலத்துல பல்லாங்குழியா தாயமா அப்டின்னா என்னன்னு கேக்கறாங்க
என்னன்னு கேப்பாங்க ஆமா இப்பெல்லா அவ்ங்ளுக்கு ஜீ டி அந்த மாரி கேம்ஸ் தா தெரியு ஆமா லோடோ ஜி டி என் லா வெளையாடிட்டு இருக்கறாங்க
இப்ப எல்லா அதுதா கா ஆமா அது வேற இன்னி போதா கொறக்கி லட்ச குடுத்து வாங்கி வெச்சு ட்டு அதையே உக்காந்து வெளையாடிக்கிறது
கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு ரூமு போ போட்டுட்டு ரூமுக்குள்ள உக்காந்தாங்க்னா சாப்பற்றக்கு வெளிய வரது இல்ல ரெஸ்ட் ரூம் போறக்கு வெளிய வர்றது கெடயாது தண்ணி குடிக்கெறக்கூட வெளிய வர்து கெட
வெளி வரது கிடையாது எல்லா அப்டி வந்து ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிடுச்சு
ஆய்டுச்சு ம்
சின்ன குழந்தைகளுக்குல்லா இப்டி வெளிய விட்டு மண்லெல்லா வெளையாட விட்டு விட்டாதா அவங்களுக்கு எல்லாமே இதாகு இப்ப இருக்கறவங்க மண்ணுலயே வெளையாடுறதே கெடையாது
மண்ண தொட்டாலே அடிக்கறாங்களே பேரன்ஸ்சுங்க
ஆமா ஐயோ மண்லெல்லா வெளாண்டா தா கரக்ஷனே
அழுக்கு அப்படின் நம்மளே பரவால்ல நம்மள சின்ன வயசுல இப்பதா இல்லயே தவிர நம்ம சின்ன வயசு
சின்ன வயசுல எல்லா மண்ணுல விளையாண்டவங்கதா சொப்பு சாமான வச்சு விளையாடவங்கதா இப் ம் ம் இப்பெல்லா எல்லா எங்க உள்ளயே உக்காந்துக்கறது ஏசி இருக்குது ஃபோன் இருக்குது அது ப் இப்ப ஃபை ஜி வேற நெட்டு ஃபுல்லா
ஆமா அப்பிடி அப்பிடி எல்லா ஒ ஒட்காந்துட்டு தா இப்போ பதினேழு பதினெட்டு வயசுலயே முட்டி வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு சொல்றாங்க
ஆமா இப்ப யாருக்குமே நம்ம அம்மாங்கல்லா ஐம்பது வயசு அறுபது வயசுல அவ்வள வேல செஞ்சாங்க நம்மனால கொஞ்சோ கூட செய்ய முடியமாட்டிங்குது இதுல நமக்கு கீழ இருக்கவங்க சுத்தமா
சுத்த ம் ஒரு வீடு கூட கூட்டுறதுக்கு முடியறதுல
இப்ப எல்லாத்துக்குமே ரோபோட் வந்துருச்சு எல்லா வந்து
ஆ அது இன்னி வசதியா போயிருச்சு ஆமா அது இன்னி வசதியா போயிருச்சு அட சும்மா கொஞ்சோ கடைக்கு பக்கத்துல போயிட்டு வாங்னாலு ஹ நடக்கவே மாட்ட நானு வண்டி எடுத்துட்டு போலா அதே மாரி கடைக்கு வீட்டுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸே இருக்காது ம் நம்ம வீட்டு ல இருந்து ரெண்டு ரெண்டு வீடு தள்ளி கட இருக்கு ஆனாலு வண்டிலதா போவாங்க நாம எல்லா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ட்ருநாலு அஹ் சைக்கிள் நடந்துதா போவோ
இப்போ சைக்கிளே யாரு ஓட்ட மாட்றாங்களே எல்லா ஸ்கூட்டி பைக்கு
ஆமா பைக்கு தா ம்
சைக்கிள் ஓட்னா கூட அது ஒரு எக்சைஸ் நமக் கால் எல்லா அசையு கால் வலி வராது ஸ்ட்ரென்தா இருக்கு சைக்கிள யாரு சைக்கிளு இப்போ வந்து
ஸ்கூல் பசங்களா சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க அ
இப் ஐயோ இப்ப ஸ்கூலுக்கே எல்லா வண்டி எடுத்து வித்துட்டு தா போற காலோ வந்துருச்சு எல்லா வண்டி எடுத்துட்டு போய் அங்க விட்டுட்டு
ம் யாருக்கு தெரியாம உள்ள போய்டுறாங்க அதுதா
ஃபர்ஸ்ட்ல்லா ஸ்கூலுக்காச்சு சைக்கிள்ல போயிட்டு இருந்தாங்க காலேஜ்ல ரொம்பல்லா வண்டி இல்லனாலு ஏதோ கொஞ்ச பேர் வண்டியில வந்துட்டு இருந்தாங்க இப்போ எங்க பாத் எடுத்ததாலு வண்டி வண்டி வண்டி மட்டுந்தா
சைக்கிள் சைக்கிளோட விற்பனைகளே குறையுது
ஆ சைக்கிள் அதுலயு இப்ப எல்லா எலக்
இந்த வயசுல அது ஆ இந்த வயசுல எல்லா இப் இப்புடி இருந்துட்டு எல்லாத்துக்கு சொகுசா வாழ்ந்துட்டு ஒரு அம்பது வயசுக்கு மேல உயிரோட இருக்கணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணு அப்படின் அப்ப வாங்கி சைக்கிள் ஓட்டி என்ன பிரியோஜனோ
அ இப்ப இருந்தே வண்ணாதா அப்பவாது நல்லா இருக்க முடியு
நல்லா இருக்க முடியு அப்ப நம்ம உயிரோட இருக்கணுங்கறக்கு ஒரு சிலர் பயந்துட்டு அப்ப நல்ல நல்ல ஃபுட்டா சாப்ட்டுட்டு டயட்ல இருந்துட்டு ட்டு வாக்கிங் போயிட்டு ஜாகிங் போயிட்டு இருந்தா ஆ
கண்டினியூ பண்ண இப்ப நம்ம வாக்கிங் இப்ப எல்லாம் ஜிம்முக்கு வேற போறாங்க நம் இப்பலா எக்ஸே
போறாங் ஆமா நம்மளுக்கு ஸ்கூல்ல எக்ஸசைஸ் பீரியட்ல இருக்கும்
ஆமாங் சிஸ்டர் சேரிங் சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் வச்சிருட்டங்களா
அ சேரிங் சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் பாய்
ஆ பாய் ம்